தோன்
இல்ல சாப்ட்டாச்சா
ஆ இனிமேல் தாக்கா சாப்புட்ணு அவுங்க எல்லா சப்ட்டாங்க நானு அம்மாவு இனிமேல் தா சாப்புட்ணு
ஜேநிஷா ரிமோட்டு வாய்ன்டு வன்ட்டானா
ஆ இல்லக்கா நா ஃபோன்ல ரிமோட் டவுன்லோட் பண்ணி அப்டி ப கனெக்ட் பண்ணி பாத்துட்ருக்கோ
ஓ செரி செரி செரி
ஃபோன்ல இருந்துச்சுங்ளா அந்த ரிமோட் யூஸ் பண்ணிட்ருக்கோ
ஓ இது முன்னாடியே பாத்துருந்திருக்கலா
எதுங்க்கா ரிமோட்டா
அ அப்பவே செக் பண்ணி இருந்திருக்லா
எனக்கு அது தெர்லக்கா இந்த ஒய்ஃபையோட ரிமோட் இருக்குமானு தெரியிலயா எனக்கு அதனாலதா நானு சர்ச் பண்ணாம அப்டியே விட்டுட்ட அப்பற இவுரு வந்தக்கப்பறந்தா வைஃப் ஃப்பி யோட ரிமோட்டெல்லா இருக்கும் போய் டவுன்லோட் பண்ணுன் சொன்னதற்கப்புறம் தான் டவுன்லோட் பண்ணே
சேரி சேரி ஷா
நீங்க்கா
நானும் காலையிலயே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் குளிச்சுட்ட சாப்பிட்டு படுத்துக்கிட்டேன் மத்தியானம் சாப்பாடு செய்யணு காலேல சட்னி மட்டும் அரச்சு தயிர் இருந்தது சாப்பாடு சாப்ட்டாச்சு
என்ன ஷ என்ன செஞ்சீங்க என்ன சட்னி
தேங்காய் சட்னி நிஜ்வா தேங்கா சட்னி
சேரி சேரிக்கா
நா பொட்டுக்கல்ல போடாம ஆ வெறும் தேங்கா வர மொளகா புளி பூண்டு போட்டு உப்பெல்லா போட்டு அரச்சு நக் துணி எல்லா கொஞ்ச இருந்துச்சு எல்லா துவச்சிட்டு வீடெல்லா கூட்டி உட் அப்படியே பாத்ரமெல்லா கழுவிட்டு
குளிச்சுட்டு வந்து சாப்புட்டு படுத்திருக்கேனு
சீக்கரமா இன்னைக்கு எந்ச்சிட்டிங்ளா
ஆமா இ நேரமே எழுப்பி உட் டர்ரறு டெய்லியு அவுருதா ஆ நால்ர மணி அ ஞ்சர மணிக்கு முழி ப்பு வந்துருதுனு என்னையு சேந்து எழுப்பி உட்டர்றாரு
பரவால கூட சேந்து உக்காந்துகோங்
என்னனே தெர்ல டயர்டா இருக்குது வெயிலு ரொம்ப அதிகமாருக் ல்ல இப்ப நேத்து இல்ல நேத்து எல்லாம் மழை பெஞ்சுது இப்போ லைட்டா வெயில் அடிக் கிது
இங்க மோடமா இருக்குங்
இப்போ வெளிச்சமாதா கொஞ்சோ இருட்டூ கொஞ்சோ வெளிச்சமா இருக்கிற மார்ருக்கு
ஆம் சேரி அப்புடியே பாத்துக்கோங்க மழ வ மழ வ ர மார்ருந்துச்சுன்னா பாத்து அப்டியே இருங்க
அத்தா தோ இப்ப கொஞ்ச நேரத்துல காய் வாங் கிட்டு வரனாரு மதியானத்துக்கு சாப்பாடு செய்யணு சேரி கொஞ்ச நேரோ கழிச்சுப் போய் எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள அந்த கட்டல்ருக்குதுல வெளிய அந்த கைத்து கட்டலு
ஆமாங்கா
சுட்டுலாமான்னு பாத்துட்ருக்குறே
ஆமா போய் எடுத்துட்டு வந்து போட்டுடுங்க விஸ் அ எப்போ மழ வ ருது எப்ப வெயில் அடிக்குதுனே தெரிய மாட்டீங்குது
ஆமா விஸ்க்குன்னு கண்ணு இது அசந்துடுட்டுன்னு வெச்சிக்கோ தூங்கிட்டுன்னு வெய் இதெல்லா தொவச்சதெல்லா வேஸ்டா போயிரூ
ஆ அதனால போய் எடுத்துட்டு வந்து வெச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் படுத்துருங்க
ஆ மோனிஷா எடுத்துட்டு வரனும் போயி
ம்
இப்போ தோசையா சாப்ட்டீங்க தோசையா என்ன சாப்
இன்னைக்கி இடியாப்பங்கா
சொன்னாங்க நான் மறந்து அ தோசை ஆனா இன்னொன்னு வெச்சுக்கோ இன்னொன்னு வெச்சுக்கோனு சொல்லிட்ருந்தாங்களா ஆ தோஸ் தாட் ங்குற மயின்ட்செட்டு ன அதுக்கப்புறோ தா தோசையான்னு கேட்டதுக்கு இடியாப்போம் அப்புடின்னாங்
ஆ
உம்
தா இருக்காக்கா சோஃபால படுத்துட் தாய் கிழவி படம் பாத்துட்ருக்கோம்
ஓ தாய்க்கெழவி படம் பாக்குறீங்களா
ஆஹ் மூண் நாளா பாத்துட்ருக்கோ அவரதா வண்டி பஞ்சராயிர்ச்சுங்களாமா
ஆஹ்
அதனால அஜித்தன்னா கடைக் போயிருக்காரு அங்கே நிறுத்திட்டு வன்ட்டாரு நைட்டு
செரி செரி
க
ஆதுனால போய் பஞ்சர் ஒட்டி எடுத்துட்டு வர போய்ட்டானா
க்கா
சேரி ச சேரி
அஹ
இத்தன பதனொன்ற மணிக்கா பதவி ஏர்க்குறாரு
புரிலக்கா
விஜய்
ஆஹ் பதனொன்றைக்குன் சொல்றாங்க இனி இன்னு வந்து அறிவிக்கலன்னு சொல்றாங்க
ஆஹ்
என்னதா நடக்குதுனே எனக்கு தெர்லக்கா எ என்ன பண்ணுவாங்கன்னே தெர்ல
இல்ல அது வந்துருச்சுல நூத்தி இருவது வந்துருச்சுல தொகுதி நூ
நூத்தி இருவது வந்துருச்சுங்க்கா ஆனா இப் இப்ப வந்து நூத்தி பதனெட்டோ பதினாறோந்தா போட்ருக்காங்க இப்ப பாலிமர் நியூஸ் ஓடிட் இல்லபா அப்டிதா ஓடிட்ருந்
ஆஹ்
அதனாலதா யோசிச்சுட்ருந்த
என்ன பண்ணுவாங்கன்னே தெரியில இவ்வளோ தூர ஜெயிச்சு இப்புடி வேஸ்டு இவ்ளோ அலைஞ்சிட்டு இருக்காரு
பதவி ஏத்ருக்கணு
ஆமா
ஜெயிச்சு ஒரு பிரோயோஜ னமு இல்லாத மாரி இருக்கு பாவமா இருக்கு
அ ஆமா
ஆனா பதவி இருக்கதுக்கு அந்த சி பி எம் சி பி ஐ அவங்க எல்லாருமே குடுத்துருக்காங்க ஓட்டலா அந்த தொகுதி இவரெண்டு தொகுதியோ எ குடுத்துருக்காங்க அதுல வந்துருச்சு ஆனா நேத்து நாலரைக்கு ஆளுநரை சந்திக்கிறதுக் போயிருக்காரு போயிட்டு திரும்பி வரம் போது தா வெளிய வந்துச்சு நியூஸு இந்த மாரி நாளைக்கு பதினொன்ரைக்கு நேரு இதுல வந்து சொல்ற பதவி ஏற்க்குறாரு அப்டினு வந்துது தே இப்ப ஆனா இன்னும் வந் ந்து அந்த விசிக்காவ வி ஏதோ ஒரு கட்சி இருக்குலிங் திருமாவளரா ஆ அவன் வந்து ரெண்டு ஊர் ரெண்டு தொகுதி குடுத்தா ரெண் டோ ஒன்னு குடுத்துருப்பானாட்டு இருக்கு அதனால அத் வந்து ஆ அவன் வந்து என்னன்றானா நா வந்து நாளைக்குதா அதிகாரபூர்வமா வெளிய விடுவே
ம்
நா வந்து குடுத்தத அப்டினு சொல்லி சொல்லிரு சொல்லிட்டு இருக்கா
செரி அப்ப அந்த வீட்டுக்காரர் அந்த குடுக்குலனாலு பரவால ஏ அப்பற நூத்தி பதினெட்டு வந்துர்மே மொத்த நூத்தி இருபதுதா அந்த விட்
நூத்தி பதினெட்டு இல்லக்கா நூத் நூத்தி இருபதுலா இல்லிங்க நூத்தி பத்தொம்பதுதா
அப்புடியா
ம் நூத்தி பத்தொம்பதுதா வந்துது இப்ப அதனாலதா பத்தொம்பொது அந்த ரெண்டயு எடுத்துட்டாங்க அப்டின்னு நூத்தி பதினாறோ பதினேழோ இருந்து ஆனா நேத்து ஆளுநர சந்திக்க போம்போது நூத்தி இருவதோ நூத்தி பத்தம்போதோ என்னமோ இருந்தனால சேரின் சொல்லிட்டாங்க அதுக்தா இன்னைக்கு வந்து ஆ இது பதவி ஏற்கலா எங்க ஜோஷி அத கொண்டு வா
இல்ல கூட்டணி போட்றதுனா அப்றோ அவுங்க அந்த கட்சிக்காரங்க வந்து வி ஜய பாத்து அப்ற ரெண்டு பேரூ மாத்தி மாத்தி அந்த துண்டெல்லா போட்டு கூட்டணி போட்டதுக்கப்றநிதான ரெண்டு இது சொல்லுவாங்க
ஆஹ்
அப்டியா இப்டி சொல்லிருக்காங்க
அதுதா தெர்லக்கா என்ன பண்றானுகனே புரிய மாட்டீது இந்த ஆளுநரு கரக்டாவு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாரு
ம் ம்
எல்லா என்ன சொல்றாங்கன்னா தி மு க ஓட ஆளு ஆ அம் பா ஜ கா வோட ஆளு தி மு கவோட ஆளு ஆளுநரு
ஆ
மத்த நாட்லேலா நூத்தி ஆறு இருந்தாலு பதவி ஏற்கலா முதலமைச்சரா இந்த நாட்ல வந்து ஏத்துக்க முடியாதா அது என்ன நாயோ அப்டின்னு சொல்லி கே க்குறாங்க
அதாதா அதா ஏதோ பண்றாங்க
என்ன பண்றாங்க எப்டி இவன முதலமைச்சர் ஆக்குறது ஒண் நம் ம்ம கூட்டணி இவ கூட இருக்கணு இல்ல ஆ தனியாளா நிக்க கூடாது அப்டிங்கிற மாரி இருக்காங்களாட்டுக்கு
ம் பாக்கலா என்னதா பதினொன்ற மணி தெரியு
ஆ நா நானு அதா அப்டியே ஒக்காந்துட்ருக்கே இனிதா நியூஸ் பாக்கணு
ர இல்ல என்ன பண்றாங்கன்னு
பதவி ஏத்றணு எப்டியாச்சு இவுங்கெல்லா இவ்ளோ தூரோ பண்றதுக்கு சீக்கிரமா பதவி ஏத்துட்டாருன்னா கூட எதுவு தெரியாது
அதா அதா
நா அந்த வளைல மாத்திட்ருக்கே கா மதியத்துக்கு இது தேங்கா பால் அன்னைக்கு சாப்பாடு வச்ச மாரி வச்சுக்கலாம்னு அம்மா நீக்கு சொன்னாங்க
ஆஹ்
அதனால சரி அதவாது வச்சுக்கலா அப்டி சொல்ட்டு உக்காண்ருக்கக்கா அ சாப்பில நானு அம்மாவு அப் அப்பறமா சாப்ட்டுக்கலா அது அதுலவை அப்டி சொல்ட்டு உகாண்டருக்கே ஏன்யா அமா தனியா போ சாப்டுவாங்களா
ஆ நல்ல அம்மக்கு வை நப்பியா
ஆ அமா நா இப்பதா டீயு பிஸ்கெட்டு குடிச்சேக்கா குடிச்சுட்டு வந்ட்டு இப்போதா டீயு பிஸ் கெட்லா குடிச்ட்டு அப்டியே உக்காண்ட்ருக்கே சரி இன்னைக்கு வெளக்கு பருத்த முடியாதாட்ருக்கு
ஆ
அப்டின்ட்டு
ஏ இன்னைக்கு பத்த வைக்லையா
ஆ இல்லக்கா நா சாய்ந்தரந்தா பத்தனு
சரி சரி சரி நிஷா
சேரிகா நீ நல்லா ரெஸ்ட் எடுங்க
ஆ செரி ச செரி நா கொஞ்ச நேரொ அது காலையில ரொம்ப தண்ணிக்கு ஒரு கூலிங்கா இருந்துச்சா பச்சதண்ணிலயே குளிச்சுட்டே அதனால ஒரு மாரியா இருக்குது தலை குச்சா
ஆ
துணி எல்லா தொவச்சிட்டு வந்து குளிச்சென்னா அதொட மழ எல்லா ஒரே பனி இல்ல
ஆ கிளைமேட் திடீர்னு சேஞ்ச் ஆன துனால அப்டி இருக்கு
ஆ நா அப்டியே ஷவர் ஓப்பன் பண்ணி விட்டு அப்டியே பச்ச தண்ணிலயே குளிச்சுட்டே அதுனால கொஞ்ச லைட் டா மூக்கடிச்சு ஒரு மாறி அயிச்சு நா
அதுதா ஒரு மாறிருக்கு வாய்ஸ்
ஆ அண்ணா சுடுதண்ணிலதா குளிச்சுட்டு போனாரு
ஆமா நாலு மணிக்கு எப்டிங்கா இந்த ஜில்லுன்னு இருக்க தண்ணில குளிச்சா அவ்ளோதா
ஒண்ணு கூட்ட இல்ல ட்ரெஸ் எடுத்துட்டு அவுங்க ப பத்து மணிக்கு தா போனாரு அவங்க அப்பாக்கு இந்த கோயில்ல மொர மாறிச்சு அதனால அவங்க அப்பா போய் பூச னா இவரு லேட்டாதா போனாரு
டைம்மு நல்லா இப்ப பதினொன்னாச்சு பதினொன் பத் தாச்சி
சேரி நிஷா சேரி பாரு நானு அப்பற கூப்பட்றே
ஆ சேரி க்கா நீங்க கூப் இல்ல நானு சாப்புட்டு ஃப்ரீயாக இருந்துட்டு கூப்புட்றே சாப்பாடெல்லா செஞ்சு முடிச்ட்டு